ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா
அ கேக்குது ஆ கேக்துங்க தோழி‌ நீங்க ஆ நல்லருக்றோம் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கிறிங்க
நல்லா இருக்கேன் தோழன் சாப்ட்டீயா
உம் ஆஹ் சாப்டன் தோழன் ச்சீ தோழி ஆஹ் தோ சாப்டன் தோழி
ஆஹ் ஓகே ஓகே ஓகே என்னங்க தக்காளி சாதங்ளா நான் வந்து கோதுமெ கஞ்சி ஒடம்புக் கு நல்லது இல்லதில்லிங்ளா காலேலயே கோதுமெ கஞ்ச குடிச்செது ரொம்ப அஹ் தான் இருக்கேன் ஸ்டாங்கா
சேர் சேர் ஆஹ் சேரி சேரி ஆ ஃபேமிலிலல்லா எப்டி இருக்கீறாங்க
எல்லாரோ நல்லா இருக்காங்க
உம் என்னா பண்றீங் தோழி
இல்ல ஆ நான் வந்து ஓ இப்ப ஏ உங்கள்ட்ட ஒரு இது ஒ தகவல் தகிர்ந்துக்கிலாமா
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப நம்போ ஏ இப்ப எங்கனாச்சு போகுறோன்னு வைங்ளே ஏ எ வீட்டுக்குள்ள எதஎத வந்து நம்போ பாதுகாப்பா இருக்குணு எத வீட பூட்டிட்டு போம்போது எதெல்லா கரெக்டா இருக்குணுன் நீங்க நெனக்கிறீங்க எது செரி பாக்கணு வீட்டுக்குள்ள ஒரு நால் நாளைக்கு நீங்க வெளியூர் போறீங்கன்னு வைங்களே அப்போ வந்து வீட்டுக்குள்ள என்னென்ன கரெக் டா இருக்குணு எது செரியா எல்லா செரியா இருக்குதுன்னு எதஎத பாப்பீங்க
ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் பண்ணிருகுமாங்றத செக் பண்ணிக்குணு
செரிங்க
ஆ பீரோலா செரியா லாக் பண்ணிக்கிறோணு செக் பண்ணிக்குணு அப்போ மெயின் ஆஃப் பண் பண் ஆஃப் பண்ட்டு போனோ
செரி செரிங்க
அதே மாரி சிஸ்டம்
ஆ உ நீங்கோ உன்னொரு முக்கியமான விஷ்யம் மறந்திட்டீங்க தண்ணி தண்ணிய தண் தண்ணிய ஆ சாத்தி விட்டுட்டு போனோ அப்புறோ குளிர் சாதன பெட்டி குளிர்சாதன பெட்டி அப்டினா ஏங்க அது அ வே அ இத்திலியேதா வச்சிருக்கணு நம்போ ஆன்லேய்தா வச்சிருக்கணு இல்லிங்ளா ஏனா பாலுகீலுலா வெ வச்சிருப்பீங்க அதனாலே ஒரு எடுத்துட்டு அணச்சிட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி வரம்போது தா நம்போ எல்லாமே பா எப்டி ஓ ஃப்ரெஷ்சா வந்து காய்கறிகள் பச்சப்பதா அப்பத்துக்கு அப்பத்துக்கு வாங்கி நம்ப யூஸ் பண்ணிக்லா இல்லிங்ளா
சரி ஆமா தோழி
ஆமா ஆமா அதுக்கப்பறம் நீங்க உங்களோ உ நீங்க வந்து காலைல எந்திரிச்ச ஒன்னே என்ன பண்ணுவீங்க
கால்லே எந்துச்சு வா தண்ணிக் குச்சிட்டு வாகிங் போவே தோழி
வாக்கிங் போவீங்க நல்லது உடல் பயிற்சி ரொம்ப நல்லது இல்லைங்களா இந்த காலகட்டத்துல உடல் பயிற்சி பண்றதுக்கு உங்களுக்கு நேரோ கிடைக்குதா
ஆ இருக்கு ஒன் அவர் கால் காலங்கட்டு ஒன் ஹவர்
ஆ எத்தன மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில
ஒரு அஞ்சு மணிக்கு தோழி
ஆ அதா இந்த பிரம்ம முகூர்த்தலத்துல எந்திர் ருப்பீங்க அது ஒரு நல்ல பழக்கோ ஆ ஒடம்புக்கூ நல்லத் து நம்ம மூளைக்கும் சுறுசுறுப்பாருக்கூ இல்லைங்களா உடல் பயிற்சி பண்றதன் னால நம்ம ஒடம்பூ நல்லா அந்த நாள் முழுவதுமே நம்ம வந்து களைப்பு இல்லாத நம்ம அடுத்த வேலைகள பாக்லா
ஆமா தோழி ஆமா தோழி
அ அப்றம் இன்னிக்கு மத்தியானோ என்ன சாப்ட போறீங்க
மத்தியானோ தக்காள்ஸ் தக்காளி ரைஸ்மக்ஷ தக்காளி தொக்கு மாரி செஞ்சி வச்சிருக்க தோழி
அப்டிங்களா செர் செரி மாவ்
டு நா மட்டுந்தா இருக் க சென்னையில வர்க் பண்ணினுக்றே அதனால
செரிங்க அப்போ நீங்க சென்னையில போம்போது வ வரும்போதல்லாம எப்டி இரு வாகன சக்கரோ யூஸ் பண்ணது ப உபயோகப்படுத்துவீங்ளா எப்டிங்க
ஏ வண்டி தா
வண்டிதா வண்டி தா அத எப்டி நீங்க பராமரிப்பீங்க
மாச மாசோ சர்வீஸ்கு உட் டுட்வே
ம் ம்
நா சொந்தோ இன்னூ வண்டிக்கு டீவ் கட்டினுங்கிறே
ஆ ஆ ஓ செர் செரி செர் செரி அதெல்லா க சரியா ன மொறையில தவண மொறையில்லா சரியான மொறையில கட்டிடுவீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏனா அதுதா நம்ளுக்கு ஆ உதவி செய்யுது இல்லைங்ளா வண்டி இல்லன்னா நா இந்த காலத் துல வந்து வண்டி இல்லன்னா ஒன்னுமே செய்யம் முடியாது ஆ நம்மளுடைய அத்தியாவிசிய ஆமா அத்தியாவிசிய பொருள்ல வந்து வண்டி வந்து ரொம்ப அத்தியாவிசிய பொருளு முக்கியமானது அது இல்லன்னா நம்மளுடைய வாழ்க் ல்ல அடுத்த இத வந்து நம்மொ எதுவுமே செய்ய முடியாது ஒரு கடைக்கு போகணுன்னு ஆமா ஆம ஆமா ஆமா பாதுகாப்பு ரொம்ப முக்கியோ ஆமா உம் நீங்க ஹெல்மெட் போம்போட போடம் போது அந்த ஹெல்மெட்ல இருக்குற அந்த இதெல்லா போட்டு தற்காப்புக்கல்லா போடுவாங்கள பெல்ட்டு அப்
ஆஹ் அதெல்லா யூஸ் பண்ணுவ தோழி அதுல்லா மெயினா நா அதெல்லா செக் பண்ணிட்ட வண்டி
ஆமா ஆமா அதே மாரி வந்து வேக தடை இருக்குல்லைங்களா அங்கல்லா நீங்க வந்து நிறுத்தி நிதானமா போவீங்க
ஆமாம் தோழி ஆமா இல்ல ல்ல பொறுமையாதா போகுது தெரியா ஏன்ன புது வண்டி இதை சே ஆஸ்டன் ஆயிச்சுனா எனக்கு என்னாச்சும் பிரச்சன ஆயிச்சு
ஆமா மா மா ஏன்னா நம்ம பாதுகாப்பு மொதல்ல முக்கிய இல்லைங் ன்னா நம்ம ஒரு வேலைக்கு போறோனா ஆமா கண்டிப்பா பயமா ஆமா பெற்றோர்களுக்கு வந்து நம்ம மேல ரொம்ப அக்கற இருக்கிறனால ரொம்ப பயப் ப்படுவாங்க அது இல்லாத நம்ம வந்து அஹ் காலையில ஒரு ப நம்மோ எ ஏ ட எந்த டைமுக்கு நம்ம அலுவலகத்துக் போகணுமோ அதுக்கு மின்னாடியே ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ முன்னால நம்ம கிளம்பிட்டா அது வந்து அந்த ஆஹ் நம்ம எப்டி ரொம்ப வேகமா போறத வந்து தட பண்லா இல்லைங்ளா
ஆமாத்த
தெரிஞ்ச விஷயத்த நா உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய நண்பர்கள் டல்லா நீங்க ஷேர் பண்ணிக்குவீங்க தான
ஆமா நெறய பண்ணிக்கனு
அ ப இந்த இரு வ இரு சக்கர வாகனத்த பொறுத்து பாத்து அந்த அதனுடைய இத வந்து பெனிஃபிட்ட வந்து நீங்க மத்தவங்ளுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கு எப்பமே ஆமாங்க சொல்லுங்க உ உங்க ஊர்ல இருந்து என்னா முக்கியமா நல்லா ஆஹ் இதுதா எங்க ஊர்ல நல்ல வெளையு இதுதா எ ரொம்ப அதிகமா வெளையுன்றது எதனாச்சு இருக்
எங்க ஊர்ல ஏழுகிரி மலை ஊ இருக்கு தோழி அங்க நெற நெறைய பேமஸ் இருக்கு இருக்கு சர்க்கா மல இருக்கு அந்த தண்ணி நெறையா வரு அங்க வெலயுது வெங்காயொ தக்காளி பூண்டு மொகாதூள் ஏ அது மொளகா நாங்க வரிவித்து அது நல்கா வேலக்கி ஆவு நீங்க என்ன வேல சேரிங் தோழி
இது நாங்க இருக்குறது வந்து கோயமுத்தூரு அதனால இ நாங்க எதுவ்மே வெளைவிக்க முடியாது ஆனா அந்த நம் பா து படுத்துற கீரவகைகள் கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா அ கீர வகைகள் கேரட் அந்த மாரி சின்ன சின்ன வீட்டுக்கு ஒபயோக்மானது இப் நானு பண்ணிக்குவேங்க
சேர் தோழி
ம்
அது வீட்ல எல்லா நல்லாக்குறாங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க எல்லா எல்லாரு அவரு வேலைக் போயிருக் காங்க அவுங்களு இரு சக்கர வாகனதா எடுத் துட்டு போயிருக்காங்க
ம்
ம் அம் நா வந்து வீட்லதா இருக் கேங்க நா டெய்லர் வேல பண்ணுவே அ நல்ல நா வு அது ஏ என்னோடது என்து என் வேல வீட்டு வேலைய முடிக்ச்சுட்டு மிச்ச டைம்ல அந்த வேலைய செய்வேங்க
சேர் ரவி
அதுன்னு துணி தக்க யா வு சின்ன சின்ன இதல்லாமே நம்பளே தெச்சுக்கலா இல்லைங்ளா
ஆமா தோழி அதுவு நம்ம இதுக்கு இது கைக்கு தொழில் கூட வச்சுக்குவா தோழி மேட்ச் பச்சு
ம்மோ முக்யம்
இனக்கு
ஆமாமாமாமா நா வந்து எப்பமே எனக்கு தையல் ரொம்ப புடிக்கு நானு த தையல் க வகுப்பு படிச்சிருக்கே அதனால எனக் வர சில துணிகள் எல்லாமே நானு தெச்சு இது பண்ணிக்குவே எனக்கு வேண்டியது நானு என்னோட வீட்லயே தெச்சு போட்டுக்குவே அப்போ எனக்கு அதோடைய பண மீதி ஆகு இல்லைங்ளா ஆஹ அது எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கோ
சேர் சேரி
அப்புறம் சொல்லுங்க
வீட்டுல வண்டியே கொடுக்க மாட்டறாங்க தோழி உ வீட்டுல உ வீட்லதா இருக்கு வண்டி
அப்டிங்களா ஊர்ல விட் விட்டுட்டு வந்துட்டீங்ளா
அது கேட்ட கொடுக்கமா
ஏன்னா சென்னை வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக அதிகமான மக்கள் தொகை இருக்கிற எடோ இல்லைங்ளா எல்லாருமே வந் வந்து ஒரு எப்டி சொல்னீங்கன்னா நம்ம மின்சாரம் மாரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவ ஒரித் இத இதே இருக்காது காலையில எந்தருச்சோன்னா அது ஒரு என்ன வாழ்க்க சொல்னீங்கன்னா ஒரு இரு சக்கர வா வாழ்க்க மாரிதா சைக்கிள் மாரி திரும்பி திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கணு சாப்புடணு தூங்கணு எந்திரி ரிக்கணு அது அலுவாளத்
ஒரு ஒரு டைம் டென்ஷனா இருக்கு அந்த வேலையே
ஆமா ஆமா நம்மளுக்கு கிராமத்துல கெடைக்கிற இயற்கை இது அப்புறோ வந்து நம்மளுடைய வீட்டு பக்கத்து அது உண்மையா நகரத்துல வந்து கொஞ்சோ கம்மிதா ஆமா ஆமா அது வந்து நம்மளுக்கு அது எப்டி சொல்றது என்ன அது நம்ம இங்க வந்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயோ இல்லைங்ளா கிராமத்துல வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாமே கம்மி வருமானம் கம்மி இல்லைங்ளா உம் அது அது க்காக பாத்து நம்ம நகரத்த நோக்கி வர வேண்டியதா இருக்கு நகரத்த நோக்கி வந்தாலு நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போய் உங்க பெற்றோர்கல பாத்து அவுங்கல்ட்ட இரு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ
வாதவில்லா அது ஒரு நாச்சு சைய்ஸ் பங்க்ஷன் வந்ததா பாக்க முடியு அது கூட இல்ல தோழி
அப்டிங்களா செரி செரி செ செரி செரி செரி வேற வேற நீங்க சொல்லுங்க
நம்ம நேரம் முஞ்சி விட்டது
ஓகே ஓகே ஓகே ம் நன்றி
ரெம்ப நன்
உம் ஆ சொல்லுங்க